ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ ஹலோ சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா‌ ரொம்ப நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
என்ன சிஸ்டர் வேல தா இருக்கு கொஞ்சோ வீட்டு வேலைகள் இருக்கு பாத்தரம் விளக்குறது துணிதே வந்து வாஷிங் மிஷின்ல இருந்து எடுத்துட்டு போய் போட்றது இந்த மாறி வேலைகள் இருக்கு செரி கொஞ்ச நேரோ நம்ப கொஞ்சோ ஃப்ரி ஆயிட்டு அதுக்கப்றோ வேல பாக்கலா அப்டின்னுட்டு கொஞ்சோ ஃப்ரியா உக்காந்துருக்க இப்ப
அப்பிடியா நானு இப்பதா பசங்க எல்லாரு ஸ்கூலுக்கு போனாங்க ஆ வீட்டு வேல எல்லா முடிச்சுட்டு பாத்தரோ எல்லா கழுவிட்டு வீடெல்லா கூட்டி விட்டுட்டு இப்பதா சாப்ட்டு உக்காந்துருக்க நீங்க எப்பவு எத்தன மணிக்கு எந்திருப்பீங்க
ஆ சிஸ்டர் நா வந்து எனக்கு மூணு பசங்க இருக்காங்க சிஸ்டர் அதனால நா ஒரு ஆறு மணிக்கெல்லா எழுந்துருவ கொஞ்சோ வேலைகள் அதிகமா இருக்கு அவங்கள வந்து பள்ளிக்கு அனுப்பனுல அதனால கொஞ்சோ சீக்கிர எழுந்திருக்கணு ஆ அவங்கரு பசங்க வந்து தானா குளிச்சிக்கிறது அவங்க வேல கொஞ்ச பாத்துக்கிறதுனால நா ஆறு மணிக்கு எழுந்து அவங்களுக்கு மதிய உணவு காலை உணவு இதெல்லா வந்து ரெடி பண்ணி வெச்சிட்டு அதுக்கப்றோ அவங்கள எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனு அனுப்புவ தோழி
பரவாயில்ல சூப்பர் சிஸ்டர் நா வந்து எப்போவுமே பாத்தீங்கன்னா ஏழு மணிக்குதா எந்திருப்ப ஏன்னா எங்க அத் த்த இருக்கறனால அவங்க வந்து கொஞ்சோ வேல எல்லா எனக்கு முடிச்சி வெச்சிருவாங்க சாதம் எல்லா வடிச்சி வெச்சிருவாங்க நா அதுக்கப்றோ காய்கறி எல்லா கட் பண்ணி வெச்சிருப்பாங்க நா எந்திரச்சி கொழம்பு வைக்கிறது பொரியல் பண்றது இந்த வேல மட்டு அதுக்கப்புறோ பையன வந்து அவங்கதா கெளப்பி விடுவாங்க அதனால எனக்கு கொஞ்சோ பிரெஷர் தெரியாது
பரவாயில்ல தோழி நீங்க உங்களுக்காவது உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க எனக்கு யாருல்ல தோழி அதனால எல்லா வேலையு நா தா பாக்கணு பசங்க இப்ப ஒரு ஒரு மூணு நாலு மாசமாதா அவங்களாவே குளிச்சுக்கிறது அவங்க வேல பாக்குறாங்க எனக்கு அதனால வந்து இப்ப கொஞ்சோ கஷ்ட இல்லாம இருக்கு முன்னாடி கொஞ்சோ கஷ்டமா இருக்கு தோழி எல்லா வேலையுமே நம்மளே செய்றோமே அப்டின்ற மாரி இருக்கு அது போக போக கொஞ்சோ சரியாயிடுச்சு இப்ப அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிறாங்க
ஆமா பசங்க கொஞ்சோ வளந்துட்டு அந்த குளிக்கிறது யூனிஃபார்ம் போட்ற து அந்த மாரி வேலைய எல்லா அவங்களே பாத்துட்டா நம்ம கொஞ்சோ ஆ பதட்டமா வேல பாக்காம கொஞ்சோ ஃப்ரீயா வேல பார்க்குற மாரி இருக்கு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போட வர நம்மளுக்கு கொஞ்சோ கஷ்ட இருக்கு அதுக்கப்றோ அவங்களே குளிச்சு அவங்களே ரெடி ஆயிட்டாங்கன்னா நம்மளு கொஞ்ச ரிலாக் சாகற மாரி இருக்கு
உண்மதா தோழி ஆனா இப்ப பாத்தீங்னா அந்த ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் குடுக்குறது இதெல்லா பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லா படிச்சறாங்க ஏ பசங்க தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்றாங்க எனக்கு அத படிக்க வைக்கிறது காட்டும் தலவலியே வந்துரு தோழி அத உக்கார்ந்து நா படிக்க வெச்சிட்டு அத எழுத வைக்கிறது எழுதுறதுக்கு அழுவானுங்க படிக்கிறதுக்கு தமிழ் புக்க எடுத்தாலே அழ ஆரம்பிச்சிருவானுங்க அது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு தோழி ஏன்னா நா ஃபுல்லாவே தமிழ் மீடியத்தில்ல படிச்சுட்டு வந்த இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழ் வர மாட்டே து அது கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ஆமா தமிழ்நாட்ல இருந்துட்டு அவுங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு ஏ பையனெல்லா வந்து நா என்னாப் தன வேணா கொஞ்சோ இப்ப பக்கத்துல டியூஷன் சே சேத்து விட்ருக்கே அதனால ஏழு மணிக்கு அனுப்பி விட்டுட்டு உம்போது மணிக்குதா வருவா வந்துட்டு ஹோம் ஒரகெக்ல்லா பண்ணிருக்கானான் மட்டு நா செக் பண்ணிட்டு டைரியில சைன் பண்ணிருவே அவ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவனே கொஞ்ச பிக்கப் பண்ணி படிக்கிறா அதனால கொஞ்சு ப்ரெச்சன இல்லென் நெனைக்கிறே
ம் பரவால்ல தோழி நா டியூஷன்லா எங்கு அனுப்புல இவங்க நல்லா படிக்கிற பசங்க தா ஆனா அந்த தமிழ் மட்டு வரமாட்டது அதுக்கு மட்டு டியூஷன் போடலா அப்படின் பாத்தா அவங்க எடுத்துக்க மாட்டுறானுங்க போமாட்டே அப்டினு அடம் பிடிக்கிறானுங்க செரி போ விடு கொஞ்ச சின்ன பசங்களா இருக்காங்க கொஞ்ச பெரிய பசங்களா ஆனா அதுக்கப்புற வந்து நம்ப டியூஷன் சேத்துக்கலா அப்டின்ட்டு கொஞ்ச விட்ருக்கே தோழி மத்தபடி நல்லா படிக்கிற பசங்கதா எ பசங்க
செரி செரி செரி அதுக்கப்பறோ நம்ம வந்து பசங்கள வந்து அதிகமா படிப்பு படிப்பு அத மட்டுமே இது பண்ணாம எக்ஸ்ட்ராவு ஆ ஒரு இந்த சிலம்பம் அ அந்த மாதிரி க்ளாஸ்லா சேத்து உட்டோம்னா அவங்களுக்கு இன்னு கொஞ்சோ வந்து ம் அதாது இந்த ஃபோன் இப்ப வந்து அதிகமா ஃபோன் பாக்குறது அந்த பழக்கோல்லா கொஞ்சோ கொறையுல்ல ஏன்னா இப்ப எல்லா பசங்களுமே பாத்தீங்ன்னா ஃபோன்ல வந்து ரீல்ஸ் பாக்குறது இந்த மாதிரிதா இருக்காங்க அதனால இப்படி கொஞ்சோ இது பண்ணி விட்டுட்டோனா அவுங்க வந்து அந்த ஃபோன் பாக்குற பழக்கோ கொறஞ்சு கொஞ்சு அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க
உண்மதா தோழி ஆனா பாத்தீங்கன்னா நீங்க எ பசங்க வந்து இப்ப ஃபோன்லா பாக்க மாட்டாங்க லேப்டாப் பாப்பாங்க அதுவு அவுங்களுக்கு டைம் லிமிட் வெச்சிருப்ப பா இவ்வளோ நேர தா நீங்க பாக்கணு அதுவு ஹோம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டுதா நீங்க பாக்கணு அப்டின்ற மாரி சொல்லுவே ஆனா இங்க வந்து எங்களோ இது வந்து ஃபிளாட் மாரி தோழி அதனால வெளியில போய் வெளையாடுறதுக்கு முடியில ஆ எப்பையாது அவுங்க நண்பர்கள் வந்தாங்கன்னா போய் வெளியில போய் பேட்மிட்டன் விளாடுவாங்க செஸ்ஸு எ பைய நல்லா விளையாடுவா அந்த மாரி விளையாட்டுகள் வந்து நா விளையாட வைப்ப ஆனா அவுங்க கூடவே நம்ம இருந்து நம்ப விளையாட்ணு அத விளையாடு இத விளையாடுன் சொன்னாதா பண்ணுவானுங்க இல்லன்னா பாத்தீங்கன்னா அவனுங்ககுள்ளாரியே வந்து எதாவ் சண்ட போட்டுக்கிறது எதாவது இது பண்ணிக்கிறது அந்த மாரி பண்ணிட்ருப்பானுங்க அதனால நம்ப வீட்டு வேல இருந்தாலு இவுங்களையு ஒரு ப கண்ணு பாத்துக்கிட்டே இருக் கனு நம்ப இல்லன்னா எதாவ்து ரெண்டு பேருக் குள்ள மூணு பேருக்குள்ள சண்ட போட்டுக்கிட்டு எதாவ்து ப்ரெச்சன பண்ணிப்பானுங்க
ஆமா இப்ப இருக்கிற பசங்கள சொல்லவா வேணு நம்ம ஒரு ரெண்டு நிம்ஷோ போயி அ எதையாது ஒரு வேல கிச்சன்ல இருக்கு பாத்துட்டு வரதுக்குள்ள பாத்தா இங்க சண்ட போட்டுட்டுருப்பானங்க அவனுங்கள வந்து நம்ப அப்டே கண்ணுக்குள்ள வெச்சி பாத்துட்டே இருக்கணு என்ன பண்றானுங்க ஏது பண்றானுங்கனு இல்லனா அ அடிச்சி சண்ட போட்டு நம்மள வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருவானுங்க
ஆமா உண்ம தா விஷியோ செரி இன்னிக்கி என்ன நீங்க சமையல் செஞ்சிங்க இன்னிக்கு அவுங்க பள்ளிக்கு என்ன அனுப்ச்சி விட்டீங்க மதிய உணவா
ஆ அத எங்க அத்த வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அதனால அவுங்க புளியோதர செஞ்சாங்க நா சேத்தே செஞ்சு வெச்சிருங்க காலையிலுக்கு நா ஸ்கூலுக்கு குடுத்து விட்றே அப்டின் சொல்லிட்டே அதுனால அதயே வச்சுட்டு அ முட்ட மட்டு பொறுச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டே அவ்ளோதா அ ம அதிகமா இருக்கு அதயே வச்சு சாப்ட்டுக்கலா அப்டின் சொல்லிட்டு நீங்க என்ன சாப்பாடு செஞ்சீங்க
நா வந்து இன்னைக் பாத்தீங்கன்னா தயிர் சாதமு உருளக்கெழங்கு வச்சு குடுத்தே எனக்கு இவனுகளுக்கு வந்து மழைக்காலோ இந்த பனிக்காலோ வந்துருச்சுனா சளி ரொம்ப பிடிச்சிக்க ஆரம்பிச்சுக்கு அதுனாலதா இந்த கொஞ்சோ இந்த வெயில் காலோ முடியறது காட்டியுமே தயிர் சாதோ குடுத்துக்கலானு அடிக்கடி தயிர் சாதோ உருளகெழங்கு இந்த மாரி வச்சு வச்சு குடுத்தற்றது தோழி நா இனிமே மதிய உணவு ஆனா நா இனிமேதா சமைக்கணு அம்மா கொஞ்சோ வாங்கி வச்சுருக்காங்க அதல்லா கிளீன் பண்ணிட்டு சமைக்கணு இன்னு சமையல் வேலையு நா மதிய வேலை இன்னு எங்களுக்கு கு முடிக்கல பசங்களுக்கு ஆனா பண்ணி குடுத்துடோ
இப் நா வந்து என்னா பண்ணுவேனா காலேலயே வந்து சமையல் வேலய முடுச்சுருவே முடுச்சு எல்லா வேலயுமே அதாவது சமய கிச்சன் பக்கமே போமாட்டே காலேலயே முடுச்சு அடுப்பு எல்லா கழுவி நீட்டா வச்சுருவே ஏனா அது வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேல இருந்துட்டே இருக்கு ச மதியோ சமைக் கிறது திரும்ப அப்ப ஒரு பாத்தரோ சேரு அத கழுவிட்டு அது பாத்தா கிச்சனுக்குள்ளயே இருக்கற மாதிரி இருக்கு காலேலயே சமையல் வேலய முடுச்சு அடுப்பு எல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்பறோ வந்து மதியோ சாப்பற்றதுக்கு தா அந்த கிச்சன்ல போயி நிப்பே மத்தபடி அதுக்கப்பறோ எடேல போகவே மாட்டே இது பாத்தீங்கன்னா கொஞ்சோ ரிலாக்ஸாவு இருக்கு இல்லனா இன்னு சமைக்கலயே சமைக்கலயே சமைக்கணு அப்டின் சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பிரஷராவே இருக்கு அதுனால நா காலேலயே வேலையெல்லா முடுச்சு வச்சுடே
பரவால்ல தோழி ஆனா எனக்கு வந்து என்னோட அம்மா வந்துருக்காங்க இப்ப அதுனால அவுங்க வந்து கொஞ்சோ சூடா சாப்ட்டு பழகுனவுங்க அதுனால வந்து காலேலயே நா செஞ்சு குடுக்கறத வந்து அவுங்களுக்கு மதிய குடுக்கறது இல்ல கொஞ்சோ வந்து சூடா சாதோ வடுச்சு சமச்சு ஏதாவது குடுத்தா அவுங்களுக்கு சாப்பற்றது ரொம்ப புடிக்கு அது அவுங்களுக்கு என்னன்னா கொஞ்சோ பழசா இருந்துச்சுனா அது ஜில்லுனு இருக்குல்ல சாப்பாடு அது சாப்பற்றது வந்து அவுங்களுக்கு புடிக்காது கொஞ்சமா சாப்ட்டுட்டு போயிடுவாங்க சரி இது மாரி சூடா ஏதாவது சமச்சு குடுத்தா கொஞ்ச நல்லா சாப்டுவாங்க அதனால வந்து சரி ஓகே ஏ அவுங்க வந்து இருக்கறதே கொஞ்ச நாள் அவுங்களுக்கு புடிச்ச மாரி சமைக்கலா அப்டின்றதுனால நா கொஞ்சோ மதியம் மட்டு அவுங்களுக்கு மட்டு கொஞ்சோ ஸ்பெஷ்லா ஏதாவது செஞ்சு குடுப்பே அது எனக்கு ரொம்ப பிடிச்சுருக்கு அவுங்க வந்திருக்கிறதே கொஞ்ச நாள் தா அவுங்கள சந்தோஷமா வச்சுக்கணுல்ல
ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதா ம் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா மதியோ சூடா செய்யணுன் தா ஆச இருந்தாலு அதுக்கப்பறோ இப்டியே நாங்க எல்லா பழகிட்டோ முன்னாடிலா எங்க அத்த பாத்தீங்ன்னா அ காலேல வந்து டிஃபனு மதியத்துக்கு சமைக்கணு நைட் டுக்கு சமைக்கணு இப்டிதா வந்து எனக்கு கல்யாண ஆகறதுக்கு முன்னாடில்லா பண்ணிட்டிருந்தாங்க அதுக்கப்பறோ எ ஹஸ்பண்ட்டு வேலைக்கு போறாரா அவரு வந்து ரொம்ப வெகி இப்போ வெயில் அதிகமா இருக்கறனால ரொம்ப லாங் டிராவல் தா ஃபார்ட்டி மினிட்ஸ் டிராவல் பண்ணணு ஆஃபீஸ்க்கு அதுனால காலேலயே எனக்கு சாப்பாடல்லா குடுத்துருங்க நா வீட்டுக்கல்லா மதியோ வர முடியாது வெயில் அடிக்குது அதிகமா அப்டின் சொல்லி சொல்லிட்டாரு அதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்டிதா ஃபாலோ பண்ணிக்கறது காலேலயே சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கு குடுத்து விட்டு வேலய முடுச்சுற்றது இதுக்கு வந்து கொஞ்சோ ஈஸியா இருக்குது நீங்க சொல்றது வந்து அம்மாக்காக சொல்றீங்க அதுவு நல்லதுதா
ம் உண்ம தோழி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நா அம்மா இல்லாத டைம் நா அததா பண்ணுவ காலைல சமைச்சிருவே அவரும அதே நீங்க சொல்ற மாரி ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்து லஞ்ச் கட்டி குடுத்தறது அவங்க அங்க போய் சாப்ட்டு வந்துருவாங்க இல்ல செல டைம் வந்து சாப்பாடே வந்து செல டைம் காலைல வக் பண்றது வந்து சாப்ட்டுட்டாங்க பசங்க மீதி எதுவுமே இல்ல அப்டின்னா மதியோ சமைக்கவே சோம்போறித்தனமா இருக்கு செரி நம்ம ஒருத்தவங்களுக்காக ஏ சமைச்சிக்குட்டு அவுங்க எல்லாராது சாப்ட்டு முடிச்ட்டாங்கல்ல அப்டின்ற மாரி அது சமைக்க கூட மாட்டே நானு கிச்சன் பக்கொ நீங்க சொல்ற மாரி காலைல முடிஞ்சிருச்சா அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் பக்கம் போறது கெடையாது பாத்தரோ வெளக்கறது அந்த மாரி எதாவ்து வேல செய்ய த்துக்கு மட்டுந்தா போவே காலைலே உங்கள மாரி முடிச்சிருவே ஆனா இப்ப அம்மா இருக்கறதுனால கொஞ்சொ மதியமா சமைச்சு சாப்புடுவோ அவங்க எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பாங்க காலைல சாப்புடு மதியொ சாப்புடு இப்டி சாப் டாம இருக்காத இப்ப இப்ப கூட நா இன்னு சாப்புல தோழி சாப்புணுன்னு தோணவே இல்ல சரி அப்டியே விட்டுட்டு இருக்கே கொஞ்சொ நேரோ ஆகட்டு அப்டின்னே கொஞ்சொ டீ குடிச் ட்டம்னா பசி எடுக்க மாட்டது அதனால சாப்பறதே கெடையாது அப்டியே போயிட்டு இருக்கு தோழி
ஆமா நானுமே அதுதா கொஞ்சொ வேலை எல்லா முடிச்சுட்டோனா அப்றோ நம்மளு கொஞ்சொ ஃப்ரீயா இருக்கலால்ல உங்களுக்கு எந்த சாப்பாடு புடிக்கு அதிகமா உங்களுக்கு
ம் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா சமைக்கிறது எல்லாமே முன்னாடி புடிச்சிட்டுருந்தது அதுல வந்து எங்க அம்மா வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னு ஒன்னு வைப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அது
இல்லையே தெரியாதே அது எப்டி வைப்பாங்க
வெறும் பருப்பு அ பருப்பு வேக வச்சுட்டு அதுல காய்கறி எதுவுமே போட மாட்டாங்க வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா போட்டு நல்லா வதக்கிட்டு புளி புளி கரச்சு ஊத்தி அத நல்லா கொதிக்க வச்சு எடுப்பாங்க அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டா இருக்கு மிளகாத்தூள் போட மாட் டாங்க வேற எதுவும் போட மாட்டாங்க ஒரு வேள நீங்க வேற மாரி சொல்வீங்கன்னு நெனைக்கிறே அம் அது பச்ச மொளா சாம்பருன்னு சொல்லுவாங்க கிள்ளி போட்ட சாம்பார்ன்னு சொல்லுவாங்க அது பேரு
நாங்க வந்து நீங்க சொல்றது எப்டின்னா ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு வப்போ அது வந்து தனியா அதுக்கு நீங்க சொல்ற இதே மெத்தட்தா ஃபாலோ பண்ணுவோ நீங்க வந்து அத கிள்ளி போட்ட சாம்பார்ன்னு சொல்றீங்க நாங்க வந்து ரசத்துக்கு வந்து இந்த இது சைடிஷா இந்த பருப்பு வப்போ இந்த செவ்வா கெழமைலால வெறு ரசோ மட்டு வைக்க கூடாது அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக இந்த ரசத்த வச்சு இந்த பருப்ப மட்டு கொஞ்சொ வச்சு வச்சுட்டோனா அத சை டிஷா யூஸ் பண்ணிக்குவோ
ஆ அதுதா எல்லாரு ஒரு வார வித்தியாச வித்தியாசமா செய்யறாங்க எங்களுக்கு அது வந்து எங்க அம்மா நல்லா செய்வாங்க அதுக்கு அது அதா சை டிஷ்ஷா அ உருளக்கெழங்கு வைப்பாங்க அது எங்களுக்கு ரொம்ப புடிக்கு அதிகமா பாத்தீங்கன்னா நா ஸ்கூலுக்கு நா இருக்கும் போதே எங்க அம்மா தயிர் சாதோ உருளக்கெழங்கு இது ரெண்
ஓகே சிஸ்டர் இந்த எனக்கு கால் வருது நா பேசிட்டு அப்றோ கூப்டட்டுமா
ஓகே சிஸ்டர் தேங்க் யூ நன்றி
தேங்க் யூ ம் ம்